ம் நமஸ்காரம்
கம் சொல்லுங்க
சொழுங்க இப்பதா ஒரு அளவுக்கு போய் ஒரு ஆள்ட்ட கேட்டுட்டு வந்தேன சாப்பிட்டு வரேன்னு சொன்ன ஆள் ஆள காணுல்ல சோ கேட்டு வந்த அவங்க வந்து இப்ப கட்டிங் போயிருக்காங்களா கட்டிங் நானு கட்டிங் க் நானு கட்டிங் நான் கட்டிங் சொன்ன தப்பான கட்டிங் போயட்டாங்கள பாத்த அப்றோ சொன்னாங்க அந்தமாரி கட்டிங் இல்ல கட்டிங் போய்ருக்கோ ஹேர் கட் போய்ருக்கோ அப்டின் சொன்னாங்க லைக் உங்க கேங்கு என்னோட கேங்கு சேம் கேட்டகரின் நினைக்கிற பட் உங்க இதுல வந்து அதிகமா மெம்பர்ஸ் இருக்காங்க
ஏங்க இதெல்லா கம்மிங்க இத எப்டி சொல்ணுனா எனக்கு கேங் கேங் ஒரு ஒரு பக்கமா இருப்பாங்க
செரி தா
ஆ நெறைய இருப்பாங்க
லைக் நாங்க இந்த ஆறு பேர் வந்து இந்த காலேஜ் மேட்ஸ் தா காலேஜ்ல இருந்து ரொம்ப காலேஜ்ல வந்து
இவங்ள வந்து எப்பனடி சொல்ணுனா கொஞ்சோ க்ளோஸ் ரொம்ப இந்த மாரி இருப்பாங்க எல்லாரு குளோஸா பாங்க மத்த அவங்க கிட்ட அவ்ளோவா இல்ல எப்பவாது பேசுவே ஏதாவது பர்த்டே அந்த மாரினா போவே ஏதாது ஃபங்ஷ என் அந்த மாரி நோவ அவ்ளோதா ம் ம் காண்டெக்ட்லா எவ்ளவோ இருக்கு தள்ளினு தள்ளினு போய்னே இருப்ப அவ்ளோ பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லா ம்
ம்
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருபாங்க ஃபர்ஸ்ட்ஞு காலேஜோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இப்பா இருக்கிற காலேஜ்
ஆ ஒன் மினிட் ஒன் பண்ணே ம் புரில நா எந்து என்து நன்ச்சுட்டு வந்த சாரி போய்ட்டு வாங்க சாரி என்து நெனச்அசு ஓடி போயி எ திங்ஸ் எடுத்துட்டாங்கனு
புரில
லைக் ஏ திங்ஸ் எடுத்துட்டாங்கன் நினைச்சு போயி கேக்க போன எ அக்காவோட திங்ஸ் அ அவளுக்கு எடுத்தாவ இல்ல இல்ல வந்துகிட்ட எ தம்பி வந்து ஒரு சோப் எடுத்தா எங்க அம்மா சொன்னாங்க அது அவுளுக்குன்னு சொன்னாங்க நானு சொ திங் என்னடா எந்து திங்க்ஸ் எடுத்துட்டானா அப்டினு சொல்லிட்டு போய் பாத் எ திங்ஸ் இல்லேனு எ திங்ஸ் திங்ஸ்சா இருந்தா அவ செத்துருப்பா இப்ப பத்து செகண்ட்ல தாலன்னு சொல்லி சண்ட போட்டிருப்பே
புரில என்னன்னு தா ளே
தாளே லக்த்தா அஸ் அதாவது கொடுன்னு சொல்றத நாங்க இங் லே நா இங்க வந்து லா லைக் கேள்ஸ்ல நாங்க பேசி இப்ப எங்க கே நாங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணோ சொன்னாலே ஏம்லா இப்டி பண்றீங்கோ என்னள பண்றீங்கோ லா லைக் பசங்கன்னா லே என்ன லே அப்டின்னு சொல்லுவோ நாங்க வந்து மோஸ்ட்லி அப்டித்தா இங்க இங்க லாங்குவேஜ் ஸ்லாங் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட்டு லைக் எல்லாரு வந் இங்க வந்து எல்லாமே கலந் கலந்து பேசுறது கேர்ளா திருநெல்வேலி லாங்வேஜ் சம்திங் டிஃப்ரெண்டா வரு
ஏல மாப்பிள்ள என்னலே சொல்ற இது இதுதானே இது
இந்த மா ஆ மதுர ஸ்லாங்க்ல நாங்க பேசினதில்ல பட் வந்து இலே லா தென் போடாப்
திருநெல்வேலில வந்து தா சொல்லுவாங்க என்ன தா சொல்ற சாப்டியா தா அந்த மாரி சொல்லுவாங்க
ம் இங்க வந்து எங்க எங்க ஊர் ஸ்லாங் என்ன தெரியுமா எங்க லைக் நாங்க இருக்கிற தெரு சம்திங் லக் கோட்டார் சொல்வோ அந்த ஊர் ஸ்லாங் என்னன்னா இப்ப ஒரு பொண்ணு கூப்புன்னு வச்சுக்கோங்களே பழைய இதுலகூட ஏமா தாயம்மா இங்க வாமா தாய்மா இப்ப வந்து ஒரு பைய போர்னா ஆ டே அப்பா இங்க வாடா அப்டின்னு சொல்லுவாங்க
ம்
லைக் அந்த ஒரு ஸ்லாங்ல எங்க லைக் டிஃப்ரெண்டா பேசுவாங்க எங்க எங்களுக்கே புரியாது பட் நா வந்து சவன்டீன் இயர்ஸ் அங்கதா இருந்துட்டு இருக்கே
ஏரோ
ஹலோ எக்ஸ்கூஸ் மீ
சர் தேக் கரோ தேக்
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆ இருக்கீங்களா இருக்கீங்களா
ம்
இருக்கீங்களான்னு பாத்
இருத்த இருத்த இருக்கே
ஓகே ஐயோ நரம்பு வலிக்குது ஓகே சொல்ங் இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் கால் திற நரம்பு வலி இருக்குது சோ மறுபடியு வலிக்குது ஓ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
நரம்பு வலிக்குதா புரியல்ல
ஆமா எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் உண்டு நரம்பு வந்து லைக் சம் டைம்ஸ் இழுக்கு லைக் அந்த
தண்ணிலியே இருக்கீங்களா நெறைய
தண்